ஹலோ வணக்கம் வணக்கம் தோழி
ஹலோ கேக்குதுங்ளா நல்லா இருக்கீங்ளா ஆ நல்லாரு நல்லார்க்கேங்க
வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா பைய பொண்ணு
எல்லாமே நல்லாருக்காங்க எல்லாமே நல்லாருப்பாங்க
ம் என்ன சாப்ட்டிங்க தோழி காலையில
காலையில தோச மதியோ நேத்து அம்மாவாசன் சொல்லி இன்னைக்கு ஸ்பெஷல்லா ஒண்ணுல்ல இன்னைக்கு அம்மாவாச அதனாலா சாம்பாரு ரெண்டு காய் அப்பல்லா நம்ப ‌‌‌வி விரதோ வுட்டோ அதனால இப்ப என்ன இப்பவே எட்டு மணிக்கி அதே சாப்ட்டோ வீட்ல செல்ல பிராணிக்கு ஊட்னோ இனிமே அவரு வந்தா தோச ஊத்வோ இல்ல வா இங்க ரெண்டுருக்காங்க
ம் சேரிங்க நைட்டுக்கா நைட்டுக்கு
நைட்டுக்கு நா சாப்ட்டே சாப்பாட சாப்ட்டே போ
ம் ம்
பையனுக்கு அவர்க்கு ரொம்ப புடிக்கு
எந்த மாரி பழங்கள்லா விரும்பி சாப்பிறீங்க
ஆப்பிள் எனக்கு ரொம்போ உயிரு சாப்டுவே ஃபஸ்ட் பழோன் எடுத்துக்கிட்டா
ம் ம்
அதுக்கப்றோ பாத்தீங்னா ம் ஆப்பிள் ஃப்பஸ்ட்டு அதுவு சாப்பிடுவே இதுவு சாப்டு எ என்ன ஆப்பிள்னா கழுவிட்டு அப்டியே கடிச்சு சாப்டலா மாதுளைனா அத பிரி ச்சு செய்யனு அதனால இது அ உரிச்சு வெச்சிட்டு ஒரு மூச்சா உக்காந்து கிண்ணத்துல பவுல்ல போட்டு உரிச்சு வெச்சுட்டு சாப்புடுவே அது வந்து ஜூஸ் என்ன தா நீங்க ஜூஸ் அடிச்சு குடுச்சாலு அத மென்னு சாப்டறது தா நல்ல தின் சொல்றாங்க நாம அத ஒரு வீட்டுல எதுதாப்புல இருக்குற ஐயர் அந்த மாமி வீட்டுல பத் இன்னு அந்த அம்மா அதா சொல்லுவாங்க நீங்க அத மென்னு சாப்பிடுங்க நீங்க பொண்ணுக் கு மாசமா இருக்கைல வந்து சொன்னாங்க நீங்க வந்து ஜூசா அடிக் க்கு குடிக்கிறத விட மெ மென்னு சாப்ட்டா அதுல இருக்க வெதையிலயு சத் து இருக்கு அத அப்டியே வடிகட் குடுக்குறீங்கன்னு நா ஜூஸ் அடிச்சாலு அதையு மையாதா நா நல்லா அதாவது தண்ணி ஊத்தாம ஃபர்ஸ்ட்டு மாதுளை போட்டு நல்லா மையா அரச் வெச்சுருவோ அதுக்கப்றோ தண்ணி ஊத்துனோம்னா பஸ்டே தண்ணிய இதயு ஒன்னா அரச்சோம்னா அறப்படாது
நா
வெறு மொத்த மாதுலயே தண்ணி தா அதே போது நல்லா நைசா பால் மாரி அற
அந்த பழோ எதுக்கு ஒடம்புக்கு நல்லது
சக்கர வியாதிகாரங்களுக்கு ரொம்ப நல்லது
ம் ம்
அது குடிக்க சொல்லுவாங்க சக்கரையே போடாம குடிக்கலா ரொம்ப நல்லது அந்த ஒடம்பு முடியாம அந்த பீரியட்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா ரத்தப்போக்கு அதிகாமா இருக்கு அப்ப வந்து டாக்டரு நெறைய பேர் சொல்றது பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல எப் குடிங்க ரத்தோ ஊரு சக்கரையே போடாதீங்க புடுச்சா பால் சேத்துக்கோங்க இல்லன்னா வெறு இது போட்டு என்னா கடயிலயுமே ஃப்ரூட்ஸ் அந்த ஜூசர் கடையில பாத்தீங்கன்னா வெறு மாதுள மட்டு போட்டு அடி ச்சு குடுக்கறது இருக்கு காசு கொஞ்சோ கூட அது மட்டுகூட அவரு பஸ் ஸ்டேண்டு பக்கோ வாங்கிட்டு வருவாரு வீட்டுல அவுரு பண்ணத பாத்தீங்கன்னா எனக் ஒடபுமுடிலனா அந்த மாரி வாயின்டு அந்த ஜூஸ் மட்டுமே நூரூபானு ஒரு பாட்டில்ல போட்டு புடுச்சு குடுப்பாங்க வாயிண்டு வந்து குடுப்
ம் ம்
அப்டியே கெட்டியாருக்கு அத நம்ம வீட்லயே செஞ்சோம்னா ரெண்டு பழோ போட்டோம்னா நம்ம வீட்ல அழகா அத நம்மளே செஞ்சுட்டு பொயிட்லா அத நூரூபா குடுத்து எப்டியு அவெ தண்ணி ஊத்தி தா அடி ச்சி அத பண்ணுவாங்க கட் அனா இது வந்து நம்ம வீட்லயே நம்மளே செஞ்சுக்கலா அது ரொம்ப புடிக்கு ஆ கொய்யாப்பழோ சாப்டுவே ஆமா பழங்கள் எல்லாமே சாப்டுவேங்க வாழப்பழத்த தவர எல்லா சாப்டுவே இந்த மாம்பழமும் பலா ப்பழோ வாழப்பழோ இது மூன்லயுமே பாத்தீங்கனா மா பலா வாழைங்கிற மாரி அப்டி முக்கனியுமே பயங்கர இனிப்பு அது வாய் கட்ட முடி முடில
கெடைக்கிற நேர்த்துல கொஞ்சோ லைட்டா சாப்ட்டுக்க வேண்டியதா தோழி அதனால ஒண்ணுல்ல
இந்த ஒரு மாம்புழோ ஒண்ணு ஒண்ணுதா சாப்பறே ஒரு இன்னொரு மாம்பழம் வாய்ங் குடுத்தாங்க சகோதரியெல்லா அது நல்லா இல்ல அந்த பயே கடைல ஏமாத்த திட்டா எல்லா போட்டோ எடுத்து வச் சிருக்கே அது மாரி சின்ன மாம்பழம் கொஞ்சோ இதா இருந்தது
உம்
பழங்கள்லே எனக்கு ரொம்ப புடிக்கு தோழி அது மாரி இந்த சக்கர இருக்குறதுனால மா அது என்னது பலாப்பழலா கணவர் ஏதாது ட்ரைவர்ல சவாரி பொய்ட்டு வந்தாங்கனா வாயிண்டு வருவாங்க அவரு எங்க பாத்தாலு வாயிண்டு வருவாரு. அதெல்லா இப்ப பாத்தீங்கனா எங்க ரெண்டு
பழம் நல்லாருக்கு
புதுக்கோட்ட பழொ நல்லாருக்கும்பாங்க அத விட்டா பண்ரொட்டி பழொ. பண்ரொட்டி பழொ வந்து பலாபழத்துல ரொம்ப ஃபேமஸ்ஸு அனா ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கனா புதுக்கோட்ட பழந்தா எனா அந்த பக்கம் ஃபுல்லா இழ வீடு வீட்டுக்குமே வச்சுருப்பாங்க பலாமரம்.
ஆ
அலா புதுக்கோட்ட பழந்தா. அந்த மஞ்ச கலர்ல மஞ்ச மஞ்சேனு இருக் அப்புறம் ம பலாபழந்தா நல்ல வாசமா டேஸ்டா இருக் ம் இனிப்பா வெள்ளயா இருக்றது அது ஒரு மாரி இருக் போ இனிப்பிருக்கு அனா இந்த மஞ்சளா இருக்றது அந்த வாச மே சரி இனிப்பு சரி அது தனியிது அது புதுக்கோட்ட பழந்தா.
இந்த ரம்புட்டான் சொல்வாங்கல ரம்புட்டானா அது நல்லாருக்கு பத் பாத்ர்க்கீங்களா இனிப்பா உம் அது அவ கெடைக்காது அனா இனிப்பாருக்கு நல்லாருக்கு
உம் கெடைக்கல எதா ஒன் கின்னி பழம்.
ஆ அ அதுவு ஒடம்புக்கு நல்லதும்பாங்க செரி செரிப்பழம்.
செர்ரி பழம் ஆமா ஸ்ட்ராபெரி
ம் அதெல்லா நம்ம ஊர்ல அவளவா கெடைக் க்காது அனா அதெல்லா சத்துன்பாங்க நல்லதுன்பாங்க.
எங்கியாது ஒண்ணு ரெண்டு கெடச்சா சாப்ட்டுக்க வேண்டிதா. அந்த மாரி சாப்ட்டாதா இத வாங்கி வச்சு சாப்ற ஆள வுக்கு அந்த பழம்லா நம்மூரு பழங்கெடயாது. அனா பிடிக்கு அனா நமக்கெடைக்காது. இல்லையா எங்க யாது ஊர் ஆமா
உம்
எங்கயாது ஊருக்கு போயிட்டு வித்தியாசமான இப்பலா ஊட்டி இந்த கொடைக்கானல் பக்கோ போயிட்டு வந்தாங்கன்னா யாரு வாங்கிட்டு வந்தாங்கனா ஒன்னு ரெண்டு சாப்டாதா அதெல்லா அரிது நம்ம பழங்கள்னா இதுதா ஆப்பிளு மாதுள
ஆமா ஆரஞ்சு வந்து இந்த சாத்துக்குடி எல்லா வந்து காய்ச்சலா இருக்குபோது து குடுப்பாங்க பாத்தீங்களா
ஆமா தெம்புக்கு ரொம்ப தெம்புக்கு தா ரொம்ப நல்லது அது வந்து ரொம்ப ஹெல்திக்காக அது சாப்பட சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டலயே யாராவது இருந்தாங்க முடியல ஒன்னுன்னா அததான நம்ம வாங்கிட்டு போய் குடுக்குறோ ஜூசா போட்டு குடிக்க சொல்லுவாங்க
ஆ ஆமா சாத்துக்குடி அது ஆரஞ்சு வந்து நல்ல கலர் குடுக்கும்பாங்க
ஆமா
அதுதா சாப்புட்லா
ம்
சீத்தாப்பழம் சப்போட்டா எல்லாமே நல்லாதாருக்கு அந்தந்த சீசன்
வந்து ஆமா ஆமா அது நா வாங்க போதே கொஞ்ச சக்கர
திராட்சையு அதே தானே மஞ்
சுகர் சீத்தாபழோ மா பலா வாழை அப்றோ அந்த சப்போட்டா இதெல்லா ஒரு அஞ்சாறுபழோ வந்து கொஞ்சோ சுகருக்கு சரியில்ல எதோ ஒண்ணு ஒண்ணு சாப்புட்லா
நானே எடையில ஒரு டாக்ட்ர பாக்க போனப்போ அ அப்ப அததா சொன்னாரு பழங்களையே எடுத்துகோங்க ஆனா ரொம்ப எடுத்துகாதீங்க எல்லாத்துலயு ஒரு அரபழ எடுத்து சாப்படணுமா அது எதுக்கு தோழி என்ன பண்றதுன் பேசாம எப்பயாவது கெடச்சா சாப்ட்டுக்குறது அ கொய்யா நெறையா எடுத்துகோங்க அப்றோ ஆப்பிள் சாப்புடுங்க இந்த மாரி சொன்னாரு செரி அவர் சொன்னதுலருந் தே ஜூஸூ கூட போட்டு குடிக்கிறதுல்ல தோழி ஏதோ இந்த பீட்ரூட்டு் நெல்லிக்கா கேரட்டு இந்த மாரிதா எடுத்துக்குவ
ம்
நம்முளுக்கு வந்து ஏதோ ஏதோ ஒரு இதுல நம்முளுக்கு கெடச்சா போதுன்ட்டு
ஆமா அது ரிஸ்க் எடுத்து வேணுனு வாங்கி சாப்படாம மருந்து மாரி சாப்பிடணுங்கல நம்மளா கொறச்சு தண்ணிதா அப்றோ என்ன பண்றது அது நெறைய நா வாங்கி சாப்பிடுவ வாரத் துல ஒரு நாள் சந்த வரு அதுல கா கிலோ வாங்கின் வந் நானு எங்க பைய நாளு சாப்புடுவா நானு அவரு ரோ விரும்பி சாப்டுவாரு அது சக்கரைக்கு கொஞ்ச நல்லதுங்கறதுனால அது கெடைக்கிற அது இப்ப இந்த ஆடி மாசோ இப்பதா வரு கெடைக்கு
இந்த ஞாயித்துக்கிழமைல சந்த நடக்குது அங்குட்டு அ த ஊர்ல முப்பது ரூவானு சொன்னாங்க எங்க பைய ஒரு கிலோவே இன்னைக்கு போயிருந்தா வாங்கிட்டு வர சொல்லிரு க்கலா கம்மி தா தோழி போன தடவ பாத்துட்டு வாங்கிட்டு வராம வந்திருக்கா
அடடா சொல்லிருக்கலாமே
அடுத்த தடவ போனா ஒரு கிலோவா வாங்கிட்டு வா அப்டின் சொல்லிருக்கே ம் இந்த பொன்மல சந்தன்
ஓ பொன்மல சந்தயா சரி அது இப்ப என்ன ஆடி மாச இனிமே கூ ட இந்த நம்ம நாட்டு நவாப்பளம் தா விக்கு நீங்க சொல்ற மாதிரி கம்மியா கூட இருக்கு
ம் ஆமா இந்த இங்க விக்கிற சந்தயில வந் து அநியாயமா நாப்பது ரூவா சொல்றாங்க அங்கெல்லா வந்து இருபது ரூபா தா அரை கிலோவே இருவது ரூவாந்தா ஒரு நாள் வாங்கிட்டு வந்தாங்
ம்
பரவால்ல அதெல்லா ம் வாழபழம் வந்து இந்த செவ்வாழை எல்லா நல்லதுங்கிறாங்களே
அது எப்படி எங்களுக்கு இப்ப உங்க மாதிரி இப்ப நார்மலா இருக்கவங்க சாப்பிடலா தோழி ரொம்ப நல்லது எங்கள மாதிரி சக்கர இருக்கிறவங்க கொஞ்ச வாழப்பழமு சாப்புட்லா இவர் டெய்லி ஒன்னு எ கணவர் எடுத்துப்பாரு எனக்கு புடிக்காது வாழைப்
உம் அது இந்த நரம்பு தளர்ச்சிக்குல்லா நல்லதுபாங்க செவ்வாழை அது சாப்பிடலா அது இந்த நெல்லிக்கா எல்லா எடுத்துக்கலா தோழி நல்லது நெல்லிக்கா செவ்வாழை நாவல் பழம்
ஆமா அது நா இந்த எங் தங்க ச்சி வீடு அக்கானு போவேன்னு பார்க்க போனேன்னா அவங்க அந்த ஜூஸ்
இந்த இன்னொரு பழம் கேள்விப்பட்டுருக்கீங்களா தர்பூசணி
தர்பூசணி ரொம்ப பிடிக்கு நல்லா சாப்பிடும் எங்க கிடைச்சாலு வாங்கி சாப்பிடுவ வெள்ளரி பழமும் சாப்பிடுவே ஜூஸ் போட்டு வெள்ளரிபழம் இப்ப நாங்க இருக்க ஏரியால பாக் க முடியல அந்த பக்கம் வந்தா பாக் கலா கிடைக்கு இல்ல உம் உம் ரொம்ப நல்லது
நம்மளுக்கு வெயில் காலத்துல அதெல்லா சாப் ட்டுட்டோம்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கிடைக்கு வெள்ளரி பழம் தர்பூசணி நுங்கு இதெல்லா பாத்தீங்கன்னா இந்த டைமுக்கு நம்ம எடுத்துக்கலா உம்புக்கு ஆரோக்கியமானது ஆரோக்கியமான பழங்கள சாப் டா நல்லா ஆரோக்கியமா வாழலா தோழி டாக்டர் கிட்ட போகணு வரணும் அவசிய வைத்தியமே இருக்காது நம்ம குழந்தைங்களுக் கொடுக்கலா நம்ம வீட்டல உள்ள பெரியவர்கள் முதியோர் எல்லாருக்குமே குடுக்கலா ஆரோக்கியமான குடும்பம் ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கு நம்மளுக்கு உம் நீங்கள இனிமே வந்து போனீங்கன்னா பழங்கள் அதிகமா வாங்கி சாப்பிடுங்க காய்கறிகள் சாப்பிடு
அதா சாப்பாடு கூட கொஞ்ச அரிசி ரைஸ்ச எடுத்தீனா கொஞ்சமா எடுத்துக்கிட்டு காய் நிறைய வச்சு சாப்பிட சொல்றாங்க தோழி அது வந்து அதாவது சாப்பாடு அந்த ரைஸுக்கு ஈக்குவலா சாப்பாடு பதிலா காய் நிறைய எடுத்துக்க சொல்றாங்க அதாவது கொஞ்சோன்னு சாதொ காய் நிறையா ஒரு ரெண்டு காய் நிறைய வச்சி சாப்பிட சொல்றாங்க அது வந்து ரொம்ப நல்லது எப்பயு கொஞ்ச அரிசி அந்த ரைஸ் வந்து குறைக்க சொல்றாங்க எங்களுக்கு இரவுல சுத்தமா அது இட்லி தோசைனாலுமே உங்களுக்கு அரிசியில வரதா அதன னால அதையு கூட அவாய்ட் பண்ண
நம்ம அது வந்து ஆரோக்கியமான உணவுல கொண்டு போலா தோழி இது நம்ம பழங்கலும்
செரிங்க தோழி நெறைய விஷயங்கள் நம்ம பகர்ந்துகிட்டோ நா நிறைய பேச ல்லலா மிக்க நன்றி வணக்கம்